ஆ சொல்லுங்க்கா
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கப்பா
நா சும்மாதாக்கா படுத்துட்டு இருக்கே
அப்டியா எனக்கு அப்டிதா இருக்கு நானு படுத்துட்டேதா உங்ககிட்ட பேசி ட்ருக்கே டயர்டா இருக்கு என்னன்னே தெரில ஒடம் அ அந்த வெயில் வெயிலோட தாக்கமா என்னன்னு தெரில மேல வந்து என்னனா கொஞ்சோ மொட்ட மாடில வந்து டேங்க்கு கொஞ்சோ வேல இப்ப நடந்துட்டு இருக்கு
ஓ செரி
மாத்தி கொஞ்சோ அத இன்னொரு எடத்துல வெக்கணுமா அப்ப என்ன பண்ணாங்க அந்த இது அதுக்கு மேல போட்டு விடறதுக்காக அந்த இது ரெடி பண்ணி வெச்சா ஸ்லாப் மாதிரி அது அங்க செஞ்சு வெச்சிட்டு போன எடோ வந்து ம்ப நாளாச்சு அதுக்கு தண்ணி ஊத்த சொன்னாங்க அத போய் ஊத்திட்டு வந்தாலே அப்டியே தலைக்கு ஒருமாரி கேர்ராயிடுது
வெயில் அதிகோ ஆமா ஆமா
வெயில வந்த ம் சொல்லுப்பா
இல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க்கா
வெயில வந்து அதா எங்கேயுமே போகோ முடி வீட்டுக்குள்ள இந்தாலே அந்த ஒரு மாரிதா இருக்கு ஒரு மா தலைக்கு இதுவாதா இருக்கு என்ன பண்றதுனே தெரில
பிரெஷர் எதுனா இருக்காக்கா
பிரெஷர் அப்டி இருக்கான்னு தெரில பட் என்னன் தெரில அது ஒரு மாரி ஒருமாரி சோர்வா இருக்கு
லோ சுகரா கூட இருக்க போதுக்கா லைட்டா சக்கர அந்த மாதிரி எடுத்துக்கும்போது சோருவா இருக்கும்போது லைட்டா சுகர் சாப்ட்டு பாரு ங்க
அப்டியா ஆக்சுவலி நா சுகர்ன்ன அவ்ளோ யூஸ் பண்றதில்லப்பா ஏனா எங்க அப்பாக்கு அம்மாக்கு சுகர் இரு க்கு அதனாலே வந்து பாத்தா என் தம்பிக்கு பெரியவனுக்கு சுகர் வந்துருச்சு அதனா எனக்கு ஒரு பயோ நமக்கு வ வந்துறுமோனு சொல்ட்டுல்ல நான் அந்த அளவுக்கு இப்ப டீ காஃபி காஃபி மோஸ்ட்லி குடிக்க மாட்டே டீ வந்து ஆ டீ எல்லா வந்து சுகர் இல்லாந்தா குடிக்கறோ அஞ்சாறு வருஷமா அப்டிதா குடிச்சிட்டு இருக்கே சுகரே சேக்க மாட்டே அப்டிதா குடிப்ப நா பாலு சரி பால்ல எதுமே சு கரெல்லா சேக்க மாட்டே
எப்டிக்கா ஒரு மாரி இருக்காது குடிக்கும்போது நல்லா இருக்குமா அதோட ஃபிளேவரே நல்லா இருக்காதில்லக்கா
அய்யோ நீ வே அது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிங் குடிக்கும்போது கொஞ்சோ இதுவா இருக்கு பட் ஆனா என்னன்னா எனக்கு அது குடிச்சு குடிச்சு இப்ப எனக்கெல்லா கொஞ்சோ அந்த சுகர் இல்ல டீயோ காஃபியோ குடிச்சா எனக்கு ஒரு மாதிரி குடிக்க முடிய மாட்டங்குது எனக்கு அ தொண்ட குடிச்சா அப்டி எறங்கவே மாட்டந்து அப்டியே ஒரு மாதிரி இதுவா இருக்கு அது எனக்கு வாய்க்குள்ளல்லா ஒரு மாரி அய்யோ ரொம்ப இனிப்பார்க்கே ரொம்ப இனிப்பா இருக்கே அப்டின்னு ஒரு ஃபீல் ஆவுது எனக்கு
அது மாரி ஒண்ணு வந்து சுகரே வந்து சேக்காம இருக்க கூடாதுக்கா ஏ தெரியுமா இப்போ ஓ அது என் ஃபிரெண்டுதா சொன்னா ஆனா எனக்கே தெரியாது சுகர் கட்டிருக்கா அப்டி இப்டி நா சொல்ட்டும்போது அவ சொன்னா அறுசுவையு ஒடம்புல கண்டிப்பா இருக்கணு கசப்பு இருக்கணு இனிப்பு இரு ருக்கணு காரமு இருக்கணு சுவர்பு இருக்கணு அறுசுவையு இருக்கணு ஏன் அறுசுவை இருக்கணு சாப் கும்னு சொல்றாங்க சோ அது ஒடம்புக்கு நல்லது எதையுமே வந்து கொஞ் லிட் அ கொஞ்சமாச்சு எடுத்து க்கணு இல்லையா அது விட்டுட்டோனா நம்ப அப் நம்ம ஒடம்பு நம்மளே விட்ட மாரி அப்டின் சொல்லி சொன்னா
ஆ அது நீ சொல்றது கரெக்ட்தா நா பட் என்னனா நா டீல மட்டுந்தாம்பா சுகர் எடுத்துக்க மாட்ட மத்தது வேறெதா அதுக்கு பல வேற எதாவ்து உ ஃப்ருட்ஸ் எதாது சாப்ட இப்ப மாம்பழ சாப்டுவோ அப்ப அந்ந அதோட சுகர் கண்ட் அதிகமா இருக்குல்ல அந்த மாரி இப்போ டெய்லி ப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம சுகர் எதுவுமே சாப்டாம இருக்க இருக்கக்க முடியாது கண்டிப் பா எதாவ் ஒரு ரீதியா நம்ம எடுத்துதா ஆவணு அதனால என்னனா அந்த அந்த மாதி தாதின் டீக்கு அப்படி அப்படி போயிரு ஆ அந்த மாதி அப்டி எடுத்துப்ப
அ ஓகே அது நல்லதுதா
சுகர் ஒரு ஒ ஒரு ஒரு பயோ சப்போஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்பா வந் ட்டா அது போகாது நம்மள விட்டு அதுக் கப்பறோ பாத்தன்னா அது கூட கடந்த டேப்லெட் சாப்ட்டுட்டு இருக்கணு நால நெனச்ச டேப்லட்ல்லா சாப்ட மாட்ட நா எதாவது ஹாஸ்பிடல் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்தாலே ரெண்டு நாள் கூட ஒழுங்கா போடுமா ஒரு நாள் போட்டு அபபடியே தூக்கி வச்சிருவே அவ்ளோதா முடுஞ்சுச்சு எனக்கு சரியாயிடுச்சு அப்டின் சொல்ட்டு விட்ருவே அந்த மாதிலா இட் வேல பாத் எங்க அம்மா வேற அவ்வளோ சுகர் அ டேப்லட்ஸ் அது இதுன் சாப்படுறாங்க அப்பறொ அவங்க இன்சுலின் வேற போடுறாங்க. கு இதெல்லா பாத்தோன்ன எனக்கு ரொம்ப பயொ வந்து சு ஐயையோ வந்துச்சுன்னா அவ்ளோதா அதுக்கு மரியாத கொஞ்சொ வாய கட்டி இருந்தா பரவால்ல நம்ம பொலங் அப்டி ப்போ இன்ன சொன்ன மாதிரி எப்பயு நம்ம சாப்படுறோல இப்ப ஸ்வீட் சாப்டுறோ இப்ப எதா ஃபங்ஷன் வீட்டுக்கு போனா அந்த டைம்ல நெறைய நம்ப சாப்பிட வேண்டியது இருக்கு இதெல்லா ஐட்டம்ஸ்ல்லா அப்ப அதுல வந்து அது ஒன்னு சொல்றதுக்கு ரெண்டு நாள் டீ குடிக்கிறதுல வந்து இது கட் பண்றதுனா அவ்வளோ பெரிய இஷ்யூ வராது. அதுவ் நா வந்து சொல்லப்போனா வந்து கவர் பால் யூஸ் பண்ண மாட்டே பசும் பால்தா நாங்க வாங்குறது. அப்ப அதுலயு ஒரு ந்த கொஞ்சொ அந்த என்ன சொல்றதுக்கு அந்த இனிப்பு தன்மைதா கொஞ்சொ இருக்குதுன் நெனைக்கிற அது வந்து பாத்தன்னா வந்து ந அ நமக்கு வந்து இல்ல அந்த சுகர் போடாம இருந்தாலு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல சரியா ஆனா அதே வந்து ந கவர் பால்ல வந்து சுகர் போடாம சாப்டா கொஞ்சொ எனக்கே ஒரு மாதிருக்கு நீங் சொன்னமா ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸிருக்கு பட் ஆனா இதுல சா போ குடிக்கும் போது எனக் கது பெரிய வெ இதுவா தோணல ஆனா நல்லாதா இருக்கு அப்டியே
அப்போ செரி செரி அ சொன்னே நா அந்த மாதிரி இருக்கு அப்டின் சொல்லிட்டு
அமா நீ சொல்றது கரெக்ட்டு அறு சுவை நமக்கு தேவதா ஆனா வந்து எங்க அப்பா அம்மால்லா பாரு சுகர் இருகு அவங்க எடுத் வே சுகர் பேஷண்ட்டு ஆனா அவங்க மாம்பழனா அவ்வளோ சாப்புடுவாங்க அது இந்த சுகர் வந்துட்டு என்ன தெரியுமா நமக்கு ஆட்டோமேட்டிக்கால்ல அதேதா போய் தேடுமா நம்ம இனிப்பு ஐட்டம் சோ வந்து அ அததா சாப்புட நமக்கு அப்டியே சொல்லிக்ட்டே இருக்கு அதனால அததா அதுக்கு மேல நமக்கு ஒரு மார் கஞ்சி மாதிரி இருக்கு ப்டி சாப்படணு சாப்படணுனு சொல் டு ஆ இல்லாதவங்களுக்கு இருக் க்கிறவங்களுக்கு அதா வித்தியாசோ அ இருந்துச்சுனன்னா அவங்க வந்து இப்படிதா அந்த மன்னி னிய போய் பாத்திருக்க அவங்களுக்கு வந்து அந்த சுகர் மேலதா எ தம்பிக்கு சரி அவனு சரி ரொம் ம்ப இனிப் ஐட்டம்ந்தா அப்டே தெரியாமலே சாப்புடுவா எடுத்து எடுத்து
அப்டியாக்கா ஆ
ஆமா ஆனா இருக்கு ஆனா பட் அவன் டேப்லெட்ஸ்ல்லா ஏட்ட போட்டுட்டுருக்கா இருந்தாலு வந்து என்னன்னா அவ வந்து இதுமாதா எடுத்து சாப்புடுவா பாத்தாலே கே அது அவனுக்கு அப்பத்தா தெரியுது ஓ அப்பத்தா இந்த மாதி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு அது த்து சாப்படுணு அவங்களுக்கு அந்த ஃபீல் வருனு நெனைக்கிறே அப்டின்னு ஆமா ஆமா கண்டிப் பா அந்த இன்சுலினோட அந்த இதனால பத்தா பண்ணனா அவங்ளுக்கு அந்த பாடி வந்து அப்டியே அந்த மூள அப்டியே அவுங்கள இது பண்ண வெக்கிது சாப்டு சாப்டு சாப்டுன் சொல்ட்டு
இந்த ஊ எல்லா செரியாய்ட்டா ப்ப நல்லது ஒடம்பு ஒடம்பு தானக்கா முக்கியோ ஒடம்ப தாண்டி வேறின்னருக்கு
கண்டிப்பாப்பா இப்பல்லா வந்து நோய் வந்துச்சுனான்னா அவ்ளோதா எவ்ளோ வந்து என்ன சின்ன ஒரு நோயாருந்தாலே ஹாஸ்பிடில் போனா அந்த செக்கப்பு இந்த செக்கப்புன் சொல்ட்டு ஒரு அமௌண்ட வாங்கிட் தா அனுப்பி வுட்றாங்க என்ன பண்றதுக்கு
ரொம்போ மோசம்கா இதே ப் இதே ஒர் நடிகரா இர்ந்தா அவுங்களுக்குமே ஒரு நோயின்னு வந்தாலு அவுங்களு அப்பிடித்தா செலவு பண்றாங்க என்ன பண்றது பணோ அப்டின்றதோட நம்ம ஒடம்ப நம்ம பாத்துதா ஆவுணு ன்ற கட்டாயோ வந்து
ஆமா அது வந்து என்ன பேக்கேஜ் மாரி இப்ப ஆக்கிட்டாங்க பா இதுக்குன்னு இவ்ளோ ஃபிக்சிங்கு அ அப்டின் அது நம்ப இன்சூரன்ஸ் இப்ப மூண் நாள் நால் நாள் அட்மிட் பண்ண சொ அட்மிட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு இவ்ளோ அமௌண்டுன் சொல் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க இந்த ரூமு அந்த இது எல்லாமே மெயின்டனன்ஸு அ இதுன் சொல்ட்டு ஏ இப்ப டெலிவரியே பாரே இப்ப நார்மல் க்கு வந்து என்ன ஒன் ஒன் லேக் கிட்ட வாங்கராங்க செல ஹாஸ்பில்லா ஒ ரெண்டு லட்ச ரூபா வரைக்கு வாங்கறாங்க பா நார்மல் டெலிவரிக்கு அந்த அளவுக்கு இப்போ வந்து ஆய் போச்சு எல்லாமேனா மூண் நாள் நால் மூண் நாள் தா வெச்சுப்பாங்க நார்மலுக்கின்னா பாத்தா வச்சுட்டு அதுக்கு வந்து எல்லாமே அவுங்க ஹாஸ்பில்ல தா ப்ரொவைட் பன்னுவா அங்க அவுங்க இது பண்றத்தா அப்டி ப்டின் சொல்வோங் சார்ஜு அந்த சார்ஜு கொழந்திய க குளிப்பாட்ற சார்ஜு கொழந்திக்கு பாக்கற து டாக்டர்ஸ் தனியா அப்பறோ பேஷண்டுக்கு பாக்க தனி டாக்டர்ஸ் அவுங்க கு ஃபீஸு எல்லாமே பில்லே அப்டி பில்லு வந்து அப்டி இருக்கு அந்த சார்ஜு இந்த சார்ஜுன் சொல்ட்டு போட்டு வா ங்கிறாங்க என்ன பண்றதுக்கு இப்ப அதனாலே அதுக்குனு போகாம இருக்க முடிமா நீ சொன்ன மாத்ரி உயிர் சம்பந்தப்பட்ட விஷ்யல்லா கண்டிப்பா போய்தா ஆவுணு போய் ட்ரீட்மென் எடுத்துதா ஆவுணு அது அவுங்க சொல்றத் தான நம்புள் நம்பியாவனு வழி இல்லல்ல
கண்டிப்பாக்கா ஒடம்பு தா முக்யோ அத தாண்டிதா எல்லாமே அடுத்தது அடுத்ததுன்ட்டு
ஆமா அதுதா உண்ம அதுனால வந்து இப்ப ஹெல்த்த பாக்குற்த ரொம்ப இதுவா இருக்கு இப்பொல்லா பசங்களே சொன்னா புரிய மாட்டேன்றாங்க நல்லா ச நல்லா ஃபுட்ட சாப் புடுங்க நல்லதா இது பண்ணுங்க சொ
வெளிய வெளி ஃபுட்டு அவாய்ட் பண்ணாலே ஒடம்பு ஒரு அளவுக்கு நல்லாருக்கு
ஆமா அதுவு கரெக்ட் தாம்பா வெளி ஃபுட்டு சாப்ட்டாதா வந்து இந்தந்த ரே அங்க வெளிய இந்த ஆயில் ஃபுட்டு இதெல்லா சாப்டாலே ஒடம்புக்கு நொம்ப இதுவாயிரு அது இதெல்லா நீ சொன்ன மாரிலா அவாய் பண்டனா இனி நல்லாருக்கு ஒடம்பு
ஆமா அதா நானு இப்ப அதா யோசிக்ற நம்ப இன்ன தேவையோ சாப்புண்ணுமா வீட்ல செஞ்சி சாப்ட்டுக்லா அந்த ஓட்டல் போற கதையே வேண்டா அப்டின்ட்டு தோணுது எனக்கே எனக்கு தெர்ல ஓட்டல்லா நா நெறியா ரீசென்டா இப்போ சா சாப்புற்றே ஆனா வந்து புடிக்கவே மாட்டுது எங்க்யு சாப்புறதுக்கு வீட்ல்யே செஞ்சி சாப்ட்டு போய்டுவே காசு உங்ககிட்ட குடுக்கற்துக்கு அப்டின் நென்ச்சிக்கிறே
ஆமா அது வந்து பாத்தா ஓட்டல்ல இப்போ ஒரு ஆள் சாப்புற்றத நம்ம அந்த பொருள் எதாவ்த் வாங்கி வீட்ல வச் சின்ன நூடுல்ஸ் செஞ்சனா ஒரு மூணு பேர் சாப்ட்டுட் போலால்ல
ஆமா ஆமா ஆமா
காசு நமக்கு சேவ் ஆவு அதே டைம் நம்ம கொஞ்சோ ஐஜீனிக்கா சாப்புற இப்பதா வந்து எல்லாமே யூடியூப அது இதுன் வந்துரு ச்சு பாத்து செய்றதுக்கு தகுந்த மாரி நமக்கு எதுமே வந்து முன்னாடி மார்லா கடயாது ஒ ஐயோ நம்ம ஐயோ ரெஸ்டாரெண்ட்ல போனா ரெஸ்டாரன்ட்டுக்கு அவுங்களுக்கு தா சமைக்க தெரியு நமக்கு எதுவுமே தெரியாது இந் டிஷ்ஷில்லா எப்டி செய்யணுன் சொல்ட்டு இப்ப அப்டி கெடயா எல்லா பொருளுமே அவைலபுளா தா இருக்கு வாங்குறத் க்கு நம்ம புக் பண்ணா வீட்லே கொண்டு வந் தந்துட்றாங்க வாங்கி வெச்சுட்டு அத அப்டே செஞ்சுக்க வேண்டியதா பாத்து பாத்து ஒவ்வொன்னா
அதேதாக்கா அதேதா என்ன பண்றது இப்படிதா நம்மளுக்கு வேணும்னா நம்மதா ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணியாவணு
ஆமா ஆனா வந்து கொஞ்ச அந்த நம்ம டைமை வந்து ஒதுக்கி அதை செய்யறதுக்கு தா கொஞ்ச நமக்கு சோம்பேறி ஆகு எல்லாருக்கு அத ஒரு விஷய தா.
அதுதா க்கா எங்க இதுல கூட பண்றாங்க வருவாங்க நல்லா ஆட்ர் போடுவாங்க. சாப்ட்டு போயின்னே இரு கிளாஸ்ல அங்க இருக்கவ கொஞ்ச ஐஃபைனு அவங்களே நினைச்சுப்பாங்க ஆனா அவங்களா பேரிசா அவங்க யாரு. இல்ல ஒருத்தங்க மட்டு தா கொஞ்ச ஐஃபை போல ஆனா வருறது சாப்டுறது போறதுன்னு இருப்பாங்க. நம்மளே பாத்துட்டு இருகா அமைதியா.
ஆ பாத்தியா அப்டிதா இருக்காங்க என்ன பண்ரதுக்கு. அந்த அந்த இது கிடையாது இப்பெல்லா வந்து அ அதான் என்னன்னா எல்லாமே இப்போ கடைக்கிற தூரத்துல தானே இரு. க்கு ஓ நம்ம ஒரு போனோ இல்ல எதோ ஒரு மெசேஜோ பண்ண டக்குன்னு எல்லாமே அவைலபள் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ல்ல நமக்கு அவைலபிள் இருக்கிறதுனால இப்ப அதுக்கான நம்ம இது இல்ல தேடல் கடையாது. எல்லாம் நம்மளை தேடி வந்துடுது பறனால நமக்கு வந்து. இப்ப வந்து கொஞ்ச அதனாலே அதனாலே முக்கியமா சொல்லப் போன உடம்புக்கு எல்லா நோயுமே வந்தது.
ம் அதுதான் அந் பிரசன்ட்டு அது எதுவுே சொல்து ஓகே இருக்குபோது பண்ணிக்கிறாங்க நம்மதா நம்ம பா பாத்துக்கணு அவ்ளோதா
ஆமா ஆமா முக்கியமா அது அதா ஒரு விஷய அதே டைம நம்மள வந்து மத்தவங்க கூட ஒப்பிட்டு பா. நம்ம இது பண்ணக்கூடாது நம்மளோட இது என்னமோ அதோட நம்ம வந்து இது பண்ணிக்க. அவங்க அவங்க ஒவ்வொருத்தங்க எல்லாரு மாரி ஒரே மார இருக்க முடியாது பத்து விரலும்ன்ன ஒரே மாரியா இரு. இருக்கு கடையாதுல்ல ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாரிதா நம்ம நம்ம உடம்புல இரு. தான் ரெண்டு கையுமே ஆனா இந்த வேற மாதிர இருக்கு லா அதே மாதிதான் எல்லாருமே அப்படிதான் ஒவ்வொருத்தங்க ஒ்வொருமாறி நமக்கு. இதுபோய் கரெக்டோ அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணு
அதுதா அதுதா.
சரிடா ஒரு கால் வருதுடா நா அப்புற பேசிட்.
ஆ ஓகேக்கா ஓகேக்கா.
ஆ ஓகேப்பா.
கரெக்ட்டு